ம் நம்ம நாளைக்கு அந்த இதுக்கு போலான்னு நெனைச்சோல்ல வேலைக் கேட்றக்
ஆமா அது என்னாச்சு?
அது அங்க உக்காந்து இது ஃபோன்ல பாத்துட்ருந்தே அத எடுத்து வச்சன்ல பாக்கலான் னு அதுக்குள்ள போய் பாத் தே எல்லாமே வந்துட்டு ஆ இது மாரி கால் பேசுற மாதிரி அந்த மாதிரி வேலைக்குதா போட்ருக்காங்க அதுமே வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த மா ரி இதுதா போட்ருக்கோங்க. இந்த மாரி கிராஸ்பு கட துணிக் கட அப்புற வந்துட்டு ஆனந்தா சாப்பட்ற கட அந்த மாரி கம்பெனிகல்லாந்தான் கொஞ்ச வருது ச மீதி எல்லாமே வந்துட்டு இந்த மாரி இது எல்லா வப் பாங்கல்ல மிஷினுக அந்த மாரி கம்பெனிக அதா வேண்டான்னு விட்டுட்டே நானு எல்லாமே போய் பாத்தே ஆனா எல்லாமே பதனஞ்சாயர்ரூவால இருந்து இருவத் தஞ்சாயர்ரூவா சம்பளோன்னு போட்ருக்கு எதுக்குன்னு வேண்டான்னு வீட்டுட்ட அதுலயே எத்தன பேர் வேணுன்லா போட்ருந்துச்சு.
ப்போ இது சேரி பதினஞ் சு இருபத்தஞ்சு வரைக்கி சம்பளம்னு போட்ருக்காங்கல்ல அப்ப பாத்
பாத்தா என்னன்னா எல்லாமே வந்துட்டு எட்டாவது படிச்சிருந்தா கூடி போதுன்னு போட்ருக்கு அப்ப அந்த மாரி வேலையா ட்ட இருந்தா எட்டாவது படிச்சவங்களுக்குன்னா எப்பிடி இருக்கு?
ம்
ம் எதுக்கு அனுப்புறே வேண்ணா
அவ்வளவுதா எனக்கு காச்சல் வந்துருமோன் நெனைக்கிற குளுர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு
தண்ணி வெச்சு குடிங்குன்னா கேக்க மாட்ட அதுல வந்து ட்ரூஸ்
இல்ல நா சுடுதண்ணி இல்ல இல்ல குடிப்ப சுடுதண்ணி வெச்சுட்டு ஒரு மாத் த்ர போட்ருவ
உம் போடு அப்பதா சரியாகோ உம்ம் கார் ச்சல்லா வர வெச்சினா ரெண்டு நாள் அதுக்கு அவதிப்பட்டுட்டுயிருக்கோனு ஆஹா எங்க அம்மாதா வந்துட்டு எ தங்கச்சி வந்துட்டு கிளாஸுக்கு கூப்புட்டு போயிட்டாங்க
இன்னிக்கா இன்னிக்கு என்ன
ஆமா இன்னிக்கு இருக் கா அதா நா சொன்னன்ல அவ ஒரு பரிச்சில இரு
பறிச்ச எழுதருக்கா
ஆமா
சேரி சேரி
வந்தொனே கூட்டிட் போயிட்டாங்களா
ஆமா ஆமா உம் உம்
கெளம்பிட்டா டூ அப்ப இன்னிக்கு எங்க போவா டியூஷனுக்கு எப்புடி போவா
இல்ல வந்துருவா வந்துருவா அப்புடி இல்லின்னா இன்னிக்கு போ மாட்டா லேட் ஆயிருச்சுன்னா போமாட்டா
எப்போ வந்துட்டு போயிட்டுதா இருந்தாளா
ஆ வந்துட்டு போவா சி
ஆமா எங்க அம்மாக்குதா வந்துட்டு உன்னோட தங்கச்சிய பார் த்து ஒரே அதிர்ச்சி ஆயி போச்சு
சொன்னாங்கள அதுக்கப்பறமு
சொல்லல இல்ல அங்க இருந்தப்ப வந்தப்ப சொல்ற
ம்க்ம் ம்க்ம் அது இல்ல அம்மா கண்டிப்பா நா எங்க அம்மாட்ட சொன்ன இன்னிக்கி இப்ப வந்துட்டு டீ குடிச்சோ அப்ப வந்து நா சொன் இனி நா குடி க்கவே மாட்டே இன்னைக்கோட கடைசி உன்னே எங்க அம்மா சிரிக்குது
டீ எல்லா குடிக்கலா நம்ம இந்த வெளி சாப்பாட கம்மி பண்ணணு.
ம் இல்ல நெறைய பேரு போட்ருக்காங்கல்ல ஃபஸ்ட் வந்து சக்கர சாப் டாம இருந்தாலே வந்துட்டு
சவுண்டு அக்கா இதே எங்க அக்கா இருக்காங்கல்ல
சவுண்டா கேக்குதா ஆ சொல்லு
எங்க அக்கா கல்யாணோ ஆகப் போது ச்சு இது நல்ல ஒடம்பா இருந்தா எங்களோட மன்னார் குடில இருக்காங்கல்ல அக்கா
ஆமா
அந்த அக்காவை விட கொஞ்ச ஒடம்பா இருந்தா. அவ கல்யாண டைம்ல எப்படின்னா என்ன விட கொஞ்சோ ஒடம்பு இருக்க மாதிரி இதானா எதுமே சக்கரை சக்கரை ஆ அதுல எல்லா தெரிஞ்ச்சு இல்ல பழைய ஃபோட்டோக்கு இப்ப இருக்க ஃபோட்டோ க்கு ரொம்பவே வித்தியாசோ இருக்கு. பொண்ணு பாக்குற டைம்ல இருந்து இந்த நிச்சய டைம் வரைக்குமே நல்லா இந்த சக்கரையே சாப்படாம ட க்குனு கரெக்டா டைமுக்கு வந்து ட்டு ஒடம்ப கொறச்சுட்டா.
ம் அதா சொல்ற சக்கர சாப்டாம இருந்தாலே போதுமாம்மா. நா என்னங்குறே நா வந்துட்டு அவ்ளோக்கா எனக்கு டீ மட்டும்தா ஒரு இதாகு. மத்தபடி வந்துட்டு மித்ததெல்லா எது ஆகாது சாப் பட்ணு சக்கர உனக்கெல்லா கூடி சக்கர நெறைய புடிக்கு நீயுந்தா சக்கர அந்த மாரில்லா சாப்புடுவே நா வந்து ஆ நா வந்து காரந்தான நல்லா சாப் அப்டிதா அதனால வந்துட்டு எனக்கு அது வந்து அவ்ளோ இது ஆகாது என்ன எல்லாரு டீ குடிக்கிறப்ப எனக்கு டீ மட்டு குடிக்கணுன்னு ஆகு நா அது மட்டு கன் அது மட்டு கட்டுப்படுத்தி ட்டனா ஆஹ இருந்தருவேன்னு நெனைக்கிறே சேரி இருந்து பா க்கலா என்னதா ஆகுதுனு. ஒரு ஒரு அஞ்சு நாள்னாலு அஞ்சு நாள்
கு அஞ்சு நாளைக்கி அப்புறந்தா உனக்கு எதுவா இருந்தாலுமே தெரியு
அதுதா அதுதா சொல்றே அதா நா சொல்றே அஞ்சு நாள் நம்மளால இருக்க முடியு தான்னு ஃபஸ்ட் பாக்கலாங்குறே ஆனா எல்லாரையு சொல்லி பாத்த ஸ்டார்ட் டிங் இது க ஃபஸ்ட் வந்து தொடக்கத்துல வந்துட்டு யாரா இருந்தாலுமே வந்துட்டு ஒடம் பு சரில்லாம ஆகு அப்டி இல்லைன்னா வந்துட் டு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அடிச்சு போட்ட மாரி இருக்கு வேலையே செய்ய முடியாது அப்புறோ போக போக வந்து ரொம்ப சுறுசு றுப்பாயிருவோ ஆ நம்ம இதுல பாப்போல்ல நம்ம இந்த டிராகன் படத்துல கூடி வந்துரு ப்பான்ல ஒருத்த
ஆமா ஆமா அவன்தா சொன்னா நானு பாத் அவ நா ஃபஸ்ட்ல இருந்தே இந்த மாரி எடுத்துக்கவே மாட்டே
ஆ அதெல்லா இதா இருந்துச்சு அப்ப வெளில போகும்போது சாப் படறாங்க இவ எப்டி சாப்டாம இருப்பான்னு அப்ப மட்டு சாப்ட்டுப்பா போல ம் ம் அப்புற வந்துட்டு அதோட மெயின் இது இரு க்கான்ல அவ கூடி இத வீடியோகல்லா போடுவான்ல அவனு கொஞ்ச நாள் அப்டி இருந்து ஒடம்பல்லா
ம் நல்லா வயிறெல்லா கம்மியாயி இருந்துச்சுல்ல
தா அதுதா ஆமா எதோன்னு பண்ணலா இப்டியே இருந்தா எதுமே ஆகாது. ஏதோ ஒன்னு கத்துக்கலான்னு நெனைக்கிறே அதுவு முடிய மாட்டேங்கிது சும்மாவேதா இருக்கோ.
என்ன பண்றது கத்துக் கோனு எதாச்சு
ம் ஹும் ம் எக்செல் கத்துக்கலாமா?
ஆ
ம் அதுலயு நெறைய இருக்கு
அதுலயேவா?
ம்
நம்ம இப்ப எதாச்சு கத்துக்கணு வீட்ல இருந்ததுக்கு.
ம் அதுதா. இப்ப தேடுறது நம்ம விட்டுட்டோ ஒரு இதா தேடுறது இல்ல. நம்ம ஒரு இதா தேடிட்ருக்கப்ப நம்ம நெறையா பேத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டோ. அவங்களு ஃபோன் பண்ணி கூப்ட்டாங்க. அ இப்ப தேடுறதே விட்டுட்
அந்த நம்ம ஒரு இது பாக்க ஆரம்பிச்சோ இல்ல வீடியோ
ஆமா ஆமா அது இந்நேரோ பாத்து முடிச்சிருந்தா அது ஃபுல்லா முடிஞ்சிருக்கு அதுக்கு உண்டான எதாச்சு வேலைக்கி போயிருக்கலா தேடி ம் இப்ப எடுத்தா அதெல்லா மறந்த மாரி இருக்கு
ஆமா எல்லாமே மறந்த மாரிதா இருக்கு
ம் ஆரம்பிக்கணுன்னா ஆரம்பிக்கலா விட்டதுல இருந்து ஒரு ஆரம்பிக்கறக்கு முன்னாடி ஒரு வீ ஆரம்பிக்கறதுன்னா விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலா. ஒரு அர மணி நேரோ ஒரு மணி நேரோ மட்டு முன்னாடி இதெல்லா ஒரு டைம் நம்ம எழுதி வச்சிருப்போல்ல
ஆமா எழுதி வச்சத பாத்துட்டு அதட்ட கொஞ்சோ ஓட்டி ஓட்டி விட்டு பா த்தோன்னா பாத்தரலா.
ம் செரி என்னன்னு பாப்போ. இன்னக்கி எங்க அம்மாட்ட நா சொன்னே அம்மா நா வேல பண்ணி எரநூர்ருவா கெடைச்சிரு க்குமா அப்டின்னு சொன்னே.
ம்
இன்னக்கி எறநூர்ரூவா கெடைச்சுதுன்னா பரவால்ல ம் அப்ப நா எங்க அம்மாட்ட நா சொன்னே இந்த மாரி வந்து என் ஃபோன்ல முடிஞ்சிருச்சுன்னா நா உன் ஃபோன்ல பண்றம்மா அந்த வேலையவ அப்டின்னு சொன்னே ஆ சேரி பண்ணிக்கோ அப்டின்னு சொன்னாங்க.
ஓ
ம்
எனக்கு தெரிஞ்சு ஏன் தங்கச்சி எங்க அம்மாகிட்ட சொல்லிருப்பா இந்த மாதிரி சொன்னேன்ல ஒரு இதுக்கு இவ்ளோ அப்டின்லா சொல்லிருப்பா
அவ்ளோ எல்லா சொல்லிருப்பாளா? எப்பிடி தெரியு உனக்கு அவ சொ அது செரி அவ எப்பிடி சொல்லிருப்பான்னு உனக் தெரியு
அவ ஏன்ட்ட கேக்குறா இல்ல இந்த மாரி உனக்கு ஒண்ணுக்கே இவ்ளோ கெடைக்குது அப்ப நீ இவ்ளோ பேசுறயில்ல எவ்ளோ காசு கெடைச்சதுன்னு கேக்கறா
அப்டியா நீ கேட்ருக்கலால்ல அம்மாட்ட சொன்னியான்னு
அதல்லா கே அ அவ எப்டின்னா அ ப்பிடியே எங்க அம்மா கிட்ட எதுனாலு போயி நம்ம அவளுக்கு நல்லது பண்ணோன்னு வச்சுக்கோயே நமக்கு சாத கமா இருப்பா. ஆனா அந்த நல்லதையே கொஞ்ச நாள் கழிச்சு போய் சொல்லி குடுத்துருவா. அப்பத்தக்கி அப்ப அந் அப் டைம் வரைக்கி சொல்ல மாட்டா எதுவுமே ரொம் ப இந்த மூட்டுகோழின்னு சொல்லுவோல்ல அது ரொம்பவே ஜாஸ்தி எப் பிடின்னா நம்ம தூங்கிட்ருப்போ நம்ம தூங்கிட்ருக்கும் போது அவ ஸ்கூலுக்கு கெளம்பிட்ரு ப்பால்ல அப்போ எல்லாமே போய் குசு குசுகுசுன்னு சொல்லிட்டே இருப்பா. நமக்கு அந்த சத்தமே கேக் கு அவ சொல்லிட்டு இருக்கறது எல்லாமே சொல்லுவா. ம் ஆனா அவளுக்குதா அவளுக்குதா பெரியவல்லா ஒண்ணுமே சொல்ல மாட் டா நீ எது சொன் நீ சொல்லாதன்னு சொன்னா சொல்லவே மாட்டா. ஒரு வார் சும்மா எதாச்சு ஒன்னு பண்ணி நீ சொல்லாதன்னா அவ்ளோதா அது வாயே தெறக்க மாட்டா அதுக்காக அவ அடி கூட வாங்குவா. ஆனா வாயே தெறக்க மாட்டா. சொல்லியே குடுக்க மாட்டா. அடி வேணாலு வாங்குவா ஆனா சொல் நம்மள மாட்டியே விட மாட்டா ஒரு எடத்துலயு.
பரவால்ல.
இவ அப்படியே ஆப்போசிட்டு நம்ம இ வுளுக்காகதா நம்ம அத பண்ணிருப்போ இவ சரி இவள எங்கயுமே கூட்டிட் போறது இல்லன்னு நா வெளிய கூட்டிட்டு போறதாகட்டு எதுனாலாகட்டு அப்டியே போய் நா இவங்க கூடதா போனே சேச்சி என்ன இவங்க கூடதா கூட்டிட்டு போச்சு அப்டி எல்லாமே சொல்லி் குடுத்துருவா. ஐயே அப்ப எனக்கு என்ன தோணுனா எனக்கு இப்ப அதனாலதா இ ப்ப நா எதுமே நா பண்றது கெடையாது. என்னன்னா இப்ப எ நா வந்துட்டு எ நா என்ன நா தப்பா ஒண்ணு நா பண்ணணுன்னு நா நெனைக்கில நீ அத பாக்கல உனக்கு அத நா கா ட்டணுன்னுதா நா ஆசப்பட்டே நீ அதையே நீ தப்பா நீனு எடு த்து நீ போய் அது என்னயே மாட்டி விடுற அப்ப நா நா உனக்காக நா உன் நா உனக்கு காட்ணுன்னு நெனைக்கிறதுதான தப்பு நீ நாலு எடத்த வெளில பாக்குறது இல்லன்னு அதனால நா அது அப்படியே அ ஃபர்ஸ் டல்லா எங்க வெளிய வந்தாலு எதுனாலு நா சாப் டணு ஒன்னு வாங்கிட்டு வரணுன்னு என க்கு எல்லாமே பண்ணு இப்ப எனக்கு அந்த ஆசையில இருந்து எல்லாமே போயிடுச்சு
ம் அந்த மாரிதா ஃபஸ்ட்டு ஏன் தங்க ச்சி இருந்தா ஆனா அந்த அளவுக்கு இல்ல ஆனா நம்ம எதோ அவளுக்கு தப்பா அடிச்சுட்டேன்னா நா போய் சொல்லித்தரட்டா சொல்லித்தரட்டானு பண்ணுவா.
ஆ அப்பிடி எல்லா கெடையாது. இது அவ அவளுக்கு ஆ அதுதா இப்ப அவ அவளுக்கு வந்து இப்ப அந்த வயிசு இப்ப அவளுக்கு அந்த வயிசு வ ந்துச்சு அதுக்கான இது புரியுது இவுளு க்கு அந்த வயசு கெடையாது எனக்கு தெரிஞ்சு அவ புரிஞ்சுப்பாளானுமே எனக்கு தெரியாது.
டி எனக்குமே அப்டிதா இருந்துச்சு. நானே சொல்லிருக்கேன்ல மத்த பொண்ணுங்க மாரி இவ இல்ல அப்டி நடந்துக்க மாட்டிங்கிறா அப்டி நடந்துக்க மாட்டிக்கிறான்னு எனக்கே இப்பதா ஒரு ஒரு ஒரு வருஷமா கூட இல்ல ஒரு ஆறு மாசமாதா இந்த மாரி இவ இருக்கா இப்ப வயசுக்கு வந்தாளா மாடில இருந்தா நா வந்து ஏன்னா அவளு பண்ற இந்த மாரி எல்லாமே வாங்கி் குடுக்கறே சாப்படறக்கு நீங்களு வந்தா நல்லா பேசுறீங்க
இத்தனைக்கு இவளுக்கு எல்லாமே இவளுக்கு எல்லாமே நா பண்ணாலு இ இத் இது செரி இவளுக்கு கடைல இருந்து நீ எதாச்சு நீ வாங்கிட்டு வந்து குடுக்கற இவளுக்கு இத்தனைக்கு நா கீழ இது மாரி ஆர்டர் போட்டு வாங்குவோமல்ல அந்த மாரில்லா அவ எது கே ட்டாலு நா வாங்கி குடுப்பே இந்த மாரி எனக்கு பெரிய டெய்ரி மில்க் வேணு அந்த மாரி எ து கேட்டாலு நா வாங்கிட்டு வந்து குடுப்பே சாக்லேட்ல இருந்து எல்லாமே.
ம்
ஆனா இருந்தாலுமே நா நா செரி அவ கேட்டுட்டா அவ ஏங்க கூடாது அ ப்டிங்கறக்காகதா வாங்கி குடுப்பே. நா எ என்ன நமக்கு ஃபர்ஸ்ட்டு மாரி ஒரு இது கெடையவே கெடையாது நா என்ன பேசுனாலு அது தப்பாதா போகுது அதுக்கு நா பேசாமயே இருந்துக்கலா அப்டிங்கிற மாரி ஆயிருச்சு வீட்டுக்குள்ள
ஆ விடு விடு ஆ அப்பிடிதா இருக்கு எனக்குமே இப்ப எ எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசறக்கே புடிக்க மாட்டிது ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவட்டதா பேசுறக்கு புடிக்காது ஆனா இ ப்ப எதோ ஒன்னுனா இவட்டதா சொல்றதுக்கு தோணுது அன்னைக் கி என்னோட ஃபோன்லா தொலஞ்சு போச்சுல்ல அது நா வந்த உடனே இவட்ட சொல்லி ட இன்னொன்னொன் ஆச்சு சரியா என்ன தெரியுமாச்சு நா சொல்ற அது அது வந்து என்னனா ஆ ஒரு நாள் வந்துட்டு என்னோடு ட ஆ அந்தண்ணி கம்மல் தொலஞ்சுன் சொன்னன்ல அதே அன்னைக்குதா ஆ சேர் அப்புறோ கூப்புடு எங்க அம்மாவ் கூப்பறாங்க ம்
அ
ஹ